தோழி எப்டி
நல்லாருக்கே தோழி நீங்க எப்பிடி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கன் தோழி வீட்டிலுள்ள அனைவரும் நலமா
எல்லாரும் நலம் தோழி உங்க வீட்ல எல்லாரு‌ நலமா தோழி
ஆம் நலம் தோழி
ம் எங்கியாச்சு வெள்ள போனீங்ளா தோழி இந்த வாட்டி
ஆம் கொஞ்ச கொஞ்ச எடத்துக்கு போனுங்க தோழி கோவில் அந்த மாரி போனோ
அப்படிங்ளா தோழி
ஆ
இந்த வெயில் காலத்துக்கு இங்கியே உட்கார்ந்துட்ருக்கதுக்கு முடில தோழி
ஆ என்னால முடில எங்கன்னா அந்த பனி பிரதேசத்துக் கூட்டுட்டு போங்கன் சொல்றோ
ம்
எங்க வீட்டில் வந்து கொஞ்சோ பட்ஜெட் கம்மியா இருக்கு அப்டின் சொல்ட்டு கோவில் மட்டு கூட்டு போனாங்க
அப்படிங்களா தோழி நாங்களு அதே மாதிர்தா தோழி என்ன எங்க போறது எங்க போறதுன் யோஸ்டேருந்தோ ஆனா பட்ஜெட்டு அது மாதிரி யோசிக்கிணு
ம்
அதனால நாங்க யோசிச்சு யோசிச்சு அப்பறமா கொஞ்சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஊட்டிக்கு போய்ட்டு வந்தோ அங்க போய்ட்டு வந்தா கொஞ்சோ ஒரு மூணு நாள் அங்க இருந்தோ
ஆ
ரொம்பா நல்லா இருந்துச்சு தோழி இங்க வெயில்லருந்து அங்க ஓடி போயிட்டப்புறமா அங்க ஒரே குளுரு ரொம்ப நல்லா இருந்துச்சி மூன் நாள் எப்பிடிப் போச்சினே தெர்ல தோழி
ஆ
உங்ளுக்கு எங்க போக புடிக்கு அதிகமா தோழி
எனக்கு வந்து இந்த மணாலி போறதுக்கு ரொம்ப புடிக்கு
ம் எனக்கு ரொம்ப புடிக்கு தோழி
ஆனா இதுவரையு நாங்க போனது கெடையாது
ஆமா நானு போல தோழி நானு ரொம்ப வர்ஷமா சொல்லிருக்கே ஒரு வாட்டியாச்சு கூட்டிட்டு போய்றீங்க நா ஒருவா சேத் அதுவு இல்லாம எனக்கு வந்து குளிர் மட்டு போதாது அங்க பனி இருக்கு போது நா போனு ஐஸ் இருக்கு பாத்தீங்ளா
செப்டம்பர் மாசோந்தா அது இருக்குன்னு சொல்ட்டு சொல்லுவாங்க
அதுதா அது நா சொல்றே தோழி ஆனா எங்க வீட்ல என்ன சொல்றாங்க நீ தாங்க மாட்ட அப்டியெல்லா போனா
அப்டியெல்லா இல்ல அங்க வந்து டிரஸ் தருவாங்க
அதுதா நானு சொல்றே அதெல்லா நா தாங்கிப்பே நீங்க மொதல்ல கூட்டிட் போங்க எனக்கு ரொம்ப புடிக்கு தோழி அந்த எடோ ரொம்ப ஆசையா இருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா கூட்டிட்டே போ மாட்டேகிறாங்க
போய்ருக்க இதுக்கு முன்னாடி மும்பைல
அப்டிங்களா தோழி
ஆ
அங்க எப்டி உங்களால முடிஞ்சுதா அங்கே பனி இருந்துச்சுல எ எப்டி
ஆ இல்ல நம்ம மணாலில இருக்கு பாத்தீங்ளா
ஆமா
அதே மாரிதா அந்த பனி கட்டிங்க பனி ஸ்னோன் சொல்லுவாங்கல்ல அது ஃபுல்லா
ஆ எந்த எடோ தோழி அது மும்பைல
மும்பைல வந்து அது ஒரு என்ன சொல்றது ஆ மால் மாரி வி ஜி பி மால் அந்த மாரில்லா சொல்லுவாங்க பாத்தீங்ளா
செரி செரி செரி தோழி
அங்க நம்பளோடைய ட்ரெயின் இறங்கி விட் ட்ரெயின எறங்கிட்டு ஒரு அறுவத்தி மூணு கிலோமீட்டர் இருக்கு
ஓ சரிங்க தோழி நீங்க எப்டி ட்ரெயின்ல போய்ட்டீங்ளா
ஆ இங்கிருந்து ட்ரெயின்ல போய்ட்டோ
ஆ
அங்கெந்து நம்புளு கேப் புக் பண்ணிருந்தோ நாங்க பஸ்ஸு அவுங்களே கூப்ட்டு போய் சுத்தி காமிச்சு கூப்ட்டு வந்துட்டாங்க ஆனா அதுல வந்து ஒன் ஹவர் தா இருக்க விடுவாங்க
செரி
நம்ப ஒரு மணி நேரோ அந்த ஸ்னோல எவ்ளோனலு விளையாடிக்கலா ஆனா நம்பளால அந்த அளவுக்கு இருக்கவே முடியாது
இல்ல அங்க வந்து கொஞ்ச அதிகமா இது வச்சர்றாங்க தோழி சோ அதனால நாம வந்து வெயிளியே இருந்து இருந்து இருந்து பழிக்கிட்டோ அதனால நமக் கு வந்து ஓரளவுக்கு தா தாங்க முடியு
ஆ
அதுக்கு மேல நமக்கு தாங்க முடியாது அவுங்க வந்து ரொம்ப அதிகமா வச்சடுறாங்க அதனால அத தாங்க முடியில ஆம்பளைங்களாலேயே தாங்க முடியில அங்க
ஆ எங்க வீ நானே இருக்கறே எங்க வீட்டுக்காரு இல்ல போய்லா
ம் ஆமா நானு பாத்தே அந்த மாரி எங் இங்க சென்னைல கூட இருக்கே அந்த மாரி
அப்டிங்ளா எங்க இருக்கு
சென்னைல வந்து வி ஜி பி இருக்கு இல்லையா அது பக்கத்லே இருக்கு
ஆ அது வந்து ஆ ஈஞ்ச பாக்கந்தான
ஸ்னோ எதோ அந்த மாரி
அது வந்து போட்ரு அது வந்து போட்ருக்காங்க இது வந்து நீ அவுங்க ரியாலானது
அப்டியா ஓகே ஓகே ஓ கே நல்லா இருக்கு தோழி நீங்க சொன்னது எனக்கு ஆசையா இருக்கு நானு அங்கயாச்சு போய் பாக்கணுனு
ஆ அங்கயாச்சு போங்க நாங்க ஒரு வாட்டி டெல்லிக்கு போயிட்டு வந்தோ அப்பதா எனக்கு ஒரு எக்ஸாம் வந்தது இல்லனா நாங்க மணாலி போயிட்டு வந்திருப்போ கண்டிப்பா
ஆ ஏதாவது இத மாரிதா வந்ததா நானு போற நிலைம்ல தா இருந்தே தோழி கரெக்டா நா போம்போது நா போபோறே எனக்கு ஒரு கட்டம் போக முடியாத ஒரு கட்ட வந்துருச்சு
ப ஆ
எனக்கு எல்லாமே ரெடி ஆயீருச்சு இப்போ நாங்க போபோறோ அடுத்த மாச நாங்க போபோறோ அப்படி இருக்குபோது நாங்க போகவே முடியாத மாரி ஒரு சுட்டுவேஷன் வந்துருச்சு
ஓ
அதனால தா நானு போகவே முடியல எனக்கு ரொம்ப ஆச எப்பயா சு ஒரு வாட்டி போயிட்டு வந்துர்ணு எனக்கு ரொம்ப புடிக்கு அப்டின்னு
எனக்கு எப்பிடியாச்சு நம்ம ஒரு வாட்டியாச்சு போயிட்டு வர்ணு அப்டின் நா நெனைக்கிறே
ஆ
ஆனா எங்க
கண்டு உ ஏதாது வந்துருது தோழி இதுதா ஆகுது ஆசைப்பட்டா கூட போ முடில இப்புலா
ஆ
ஏதாவ்து ஒண்ணு வந்து நம்மள போக விடாம பண்ணிருது
ம்
நீங்க பீச்சுக்கெல்லா போவீங்ளா தோழி
ஆ இல்ல நானு காலேஜீ எங்க பீச்கு க பீச்கு ஆப்போசிட்ல தா எங்க காலேஜீ அதுனால எனக்கு பீச்சு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை
அன்னிக்கு தொரும்ப பாக்குறீங்கள
அஹா ஒரு ஒர் டைம்பு ஆ வார வாரோ எங்க வீட்ல இருக்கவங்க வருவாங்க
சரி
அந்த காலேஜீ சேர்ந்த புதுசுல வார வாரோ வந்துன்ந்தாங்க அதுக்கப்புறோ அவுங்களுக்கு போர்ரடிச்சிச்சு
ஆமா த அது பாத்துட்டே இருந்தா அந்த இது வந்து ரொம்ப இது என்ன அசால்ட் அந்த மாரி ஆயிரு
ஆ அக்கா அக்கா பசங்கல்லா வருவாங்க ஆ
சரி சரி
அதுக்கப்புற கொண் நேரோ தண்ணில விளையாடுவோ அது கப்புறோ என்னோடைய போன் வந்து தண்ணில போயிச்சா அதுலந்து எனக்கு பீச்சே புடிக்கில
ஓ இப்போ தண்ணியு நல்லா இல்ல தோழி இப்போ தண்ணியு ஒரு மாதிரி கலர் மாறிடுச்சே இப்போ
ஓ ஆமா சொல்லிட்டு தா இருக்காங்க அந்த மாறி
ம் இப்ப இ இல்லன்னா இப்போ வந்து நல்லா பண்ணிருக்காங்க பீச்சில எல்லா விளாறதுக்கு பசங்க அதெல்லா ரொம்ப நல்லா இருக்கு பெரியவங்களு பேய் விளாறாங்க
ஆ
பெலிய பெரியவங்கக்கல்லா உக்காரதுக்கு எடோ
ஆட்ல மூங்கில்ல அந்த மாதிரிலா
ஆ அந்த மாரி பண்ணி ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ஆ சையா இருக்கு போய் உக்காரலா நாங்களு வீட்ல எல்லாரு சேர்ந்து போனோ நல்லா இருந்துச்சி வெயில்ல போ முடியாது ரொம்ப சூடா இருக்கு வெயில் இல்லாத இப்போ நாலு மணி அந்த மாரி போயிருக்கோ
ஆ
பசங்க எல்லா விளையாட்டு இருப்பாங்க நாங்க ஒரு சைடு உட்காந்து பாத்துட்டுறிக்கலா நிம்மதியா அந்த மாரி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்
ம் பரவால ஏதோன்
ஏ ஒரு வெளி வெளில போனா நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரில அங்கெல்லா எப்டி பண்ணிருப்பாங்க
ஆ
பீச் சைட்ல உட்காரறதுக்கு எடோ அந்த மாரி பண்ணுவாங்க ஆ அந்த மாரில்லா பண் றாங்களா அந்த மாரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ
ஆ
அது ரொம்ப அழகா இருக்கு நீங்களும் போய் பாருங்க தோழி அதெல்லா ரொம்ப நல்லா
இல்ல நான் ஒரு வாட்டி போய் பார்த்த ஆனா உள்ள போல நம்ம பஸ் உள்ள போவோ பாத்தீங்ளா காலேஜ் போற போனப்ப பாத்த ஒரு வாட்டி லாஸ்ட் டைம் பாத்த ஆனா உள்ளலா போல
நீங்க வீட்ல கூட்டிட்டு போய் பாருங்க அதாது அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்காது அது சின்ன வயசுல நம்ம ஆசைப்படுவோ இல்லயா இந்த மாரி போய் உக்காரணு நம்ம ஜாலியா இருக்கு அந்த மாரி யோசி ப்போ இல்லயா டிவி எல்லா பாத்து ஆசைப்பட்டுருப்போ அந்த மாரி இருக்காது
ஆ இல்ல எங்கங்க வீட்லே கூட்டு போமாட்டேங்கிறாங்க
சொல்லி கூட்டிட்டு போக சொல்லுங்க சண்டேல போயிருங்க இன்னு கலாட்டா அங்க
கண்டிப்பா அவங்களுக்கு பீச்சு தவிர எங்க ஒனாலு கூட்டு போறோங்ளா ஈ உனக்கு பீச் மட்டும்னா கூட்டு போகமாட்ட அப்டிங்கறாங்க
ஆமா தினமும் பாக்குறீங்கள எதுக்கு உங்களுக்கு போர் அடிக்கிற இடத்துல கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிருப்பாங்க
இல்ல அவங்க வந்து பீச்ல ஏதோ அன்னைக்கு நாங்க கல்யாண ஆன புதுசுல பீச்சி போயிட்டமா
ம்
எல்லாரு ஃபேமிலியாதா நாங்க போய்ணு விளையாடிணுந்தோ அதுக்கப்ரோ எங்களுக்கு பக்கத்துல ஒருத்தோங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒஃப் கல்யாணம் ஆய்ட்தா இருந்தாங்க
ம்
அவுங்க வந்து கல்யாணம் ஆன மாரி பேசல தப்பா பேசிட்டாங்க எங்க இருந்தோ கூட்டுணு வண்டியாட்டு அப்றோ அப்டின் சொல்லிட்டு அதுக்கப்றோ எங்க வீட்டுக்கார் ஐயோ நம்பளையு அந்தமாரி கேட்டுருவாங்க நம்ப பேமிலியா ஆன வச்சுதா இப்ப கேக்கல சொன்னா அப்ப நம்பளையு கேட்டுருப்பாங்கல்ல அப்டின்னு சொல்ட்டு அவுங்களுக்கு
அந்த மாரி பண்ணிட்டாங்க தோழி இப்போ அந்த மாரி இப்போ அந்த மாரி நடந்துக்கறாங்க அதுனாலதா நல்லவங்க வந்தா கூட அவுங்களுக்கு அதே பார்வையா இருக்கு
அதான் நம்ப இப்ப கல்யாணம் ஆயிட்டாங்கன்னா புடவ தா கட்ணுன்னு ஒண்ணு இல்லலங்க தோழி ஏ சுடிதாருறு நம்ப போட்டு போவோ சில பேரு ஜீனு போட்டு போவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா சில பேர் வந்து அந்த மாரி பண்ணதுனால எல்லாருக்கு அந்த மாதிரியே அந்த எல்லார் மேலயு ஒரு
ஆ அதுக்குன்னு உண்மையான ஃபேமிலியே எதுன்னு தெரியாம கேக்குறாங்களா
அந்த மாரி கேட்க கூடாது பாத்து கேட்கணு என்ன கேட்டாலு
அது அதுக்காகவே எங்க வீட்டுக்காரர் கூட்டு போக மாட்டேக்கிறாரு அங்க
அது ஒரு பயோ வந்துருது இல்லையா எனக்கு அந்த மாரிதா பண்ணாங்க எனா நானு என் ஹஸ்பண்ட் மட்டு போயிருந்தோ
ம்
கல்யாண ஆன புதுசுதா போனபோது அதே மாரி தா இந்த மாரி தா ஒருத்தவுங்க வந்து எதுக்கு இந்த மாரிலா உட்காந்து இருக்கீங்க நாலு பேரு வராங்க இல் லயா பாத்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னு சொல்டாரு அப்போ ஏ ஹஸ்பண்ட் சொன்னாரு எ வைஃப் இவ உன் வைஃப் தானபா அப்போ வீட்டுல போய் உக்காருப்பா அந்த மாரி அப்டின்னு சொல்டாரு
ஆ ஏ ஒஃப்வா இந்தா பீட்ச்ல உக்கார கூடாதா
ஆ ஆ அதுதா நானு நாங்களு யோசிச்சோ என்ன இவரு இப்படி சொல்ட்டு போறாரு நம்ம ஏதாவது அந்த மாரி தப்பா பண்ணிருந்தா அவுங்க சொன்னா கூட ஓகே நாங்க ரெண்டு பேரு பக்கத்துல உட்காந்துருக்கோ அதுக்கு சொல்லிட்டு போறாரு
ஆ
பக்கத்துல பக்கத்துல தான உட்காருவாங்க ஒரு அடிய விட்டுட்டா உட்காந்துருப்பாங்க
ஆ பின்ன எப்டி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பக்கத்துல பக்கத்துலதா உக்காருவாங்க
ஆ அந்த மாரி இருந்ததுக்கே அவுங்க அந்த மாரி சொல்றாங்க சோ இந்த மாரி இருக்கு இப்போ எப்டி இருக்குனா காலமே அந்த மாரி இருக்கிறதுனால அவுங்க மேலயு தப்பு சொல்ல முடியல நம்ம மேலயு தப்பு இல்ல
கரெக்ட் தாங்க தோழி ஆனாலு இந்த மாரி ஒரு ஃபே உண்மையா ன குடும்போன தெரியாத பேச கூடாதுல்ல
ஆமா அப்டி பேச கூடாது பாத்து பேசணு யாரு இருக்காங்க எப்டி இருக்காங்க அதெல்லா பாத்துதா பேசணு அவுங்க தப்பு பண்றாங்கன்னா கேட்கலா ஓ ஓக்காந்திருந்தெல்லா அந்த மாரி கேட்க கூடாது கண்டிப்பா தோழி இந்த மாரிதா இருக்கு இப்போ
ஆ
சேரிங்க தோழி நமக்கு குடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு ஆ கண்டிப்பா இன்னொரு வாட்டி பேசலா தோழி
ஆ கண்டிப்பாங்க தோழி நன்றி
பேசினது ரொம்ப புடிச்சிருந்துது தோழி
எனக்கு ரொம்போ பிடிச்சிருந்துது தோழி மிக்க நன்றி
உம் சரிங்க தோழி கண்டிப்பா இன்னோரு வாட்டி பேசலாம்
ஆம் நன்றி வணக்
ம் வணக்கம் தோழி
உம்